ஹலோ ஆ கேக்குது என்ன பண்றீங்க
நா இப்பதா சும்மா உட்காந்துட்டு இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
இப்பதா வீடு கிளீன் பண்ணலான்னு கிளீன் பண்ணிட்டே பண்ணல
ம் என்ன சாப்ட்டீங்க மத்யானோ
உருண்ட கொழம்பு
ம் என்ன ஊருண்ட
மட்டன் உருண்ட கொழம்பு
ம் தொட்டுக்க
அதான் மட்டன் உருண்ட கொழம்பு
அ
வேற ஒரு மட்டன் சால்னா
ஓகே ஓகே
ம் ஆ அப்டியே குச்சிட்டேன் எப்டி போச்சு இந்த ட்ரிப்பு
ஆ நல்லா போச்சுங்க ரொம்ப ஹாப்பியா இருக்க கூடாது போல இருக்கு வேற பின்னாடியே எதாவது வந்து ஒரு கஷ்டோ வரும் போல இருக்கு
அது என்னமோ உண்மதான் தட் இஸ் எ காமன் திங்
ம் ம்
ம் எப்டி போச்சு போன ஒன்னே வந்ட்டீங்ளா
நாங்க வந்து த்தேர்ஸ்டே போனோ த்தேர்ஸ்டே போயிட்டு அ ஸ்டே பண்ணிட்டு ப்ரைடே ஈவினிங் வந்துட்டோ அங்க அவ்ளோ சுத்தி பாக்க எடோ இல்லங்க
ம் ம் அம்லா
அது இந்துஸ்க்கு மட்டுந்தான் அங்க ரொம்ப கரெக்டா இருக்கு நம்மள மாரி ஆளுங்களுக்கு எல்லா வந்து ஒன் டே இருந்தாலே போதாது
ஆ
சுத்திப்பாக்க இருக்க முடியாது
ஆமா கொஞ்சொ கிட்ட வெச்சு பேசுங்க ஃபோன
அதுக்குள்ள சுத்தி பாத்து முடிச்சிர்லாமான்னு கேட்டேன்
ஆமா
ஓ ஓ
ம் அ அப்றோ சொல்லுங்க நீங்க
ஆ போகுது போற போக்குல போயிட்டே இருக்கு
ஹ ம் இப்பதாங்க என் பசங்களுக்கு வந்து என் பையனுக்கு ரைம்ஸ் சொல்லி முடிச்சு உக்காந்தன்
ரைம்ஸா என்ன ரைம்ஸு ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஒன் டூ த்ரி மைக்டெஸ்டிங் ஹலோ ஹலோ ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ
ஆ எனக்கு கேக்குதுங்க இப்பதான் என் பையனுக்கு ரைம்ஸ் சொல்லி முடிச்சங்க ஆ அவன் சொன்ன ஒடனே ஸ்பேஸ் கத்துக்கிட்டே இருந்தான் எ ஹோம் ஒர்க் ரைட்டிங் இருந்தது அதுவு முடிச்சு விட்டேன் உக்காந்து சொல்லி குடுத்து அதுக்கப்றோ வந்து எப் படா யாராவது வந்து கூப்பிட மாட்டாங்ளா என் அம்மா டார்ச்சர் பண்றா ஓட்லான்னு பாத்துட்டு இருந்தான் கரெ க்ட்டா அவுங்க தாத்தா வந்தாரு கூட்டிட்டு போயிட்டாரு அவனு ஓடிட்டான் போதூ நா படிச்சதுன்னு இன்னிக்கின்னு பாத்து நெறைய ஹோம் ஒர்க் குடுத்திருக்காங்கங்க இங்கிலீஷ்ல மூணு ரைம்ஸ் படி ஒரு ஸ்டோரி படி தமிழ்ல மூணு ரைம்ஸ் படி ரைட்டிங்ல வந்து மூணு பேஜ் எழுது அப்றோ கிளாஸ் ஒர்க் தனியா எழுதுன்னு அவ்ளோ ஹோம் ஒர்க் குடுத்திருக்காங்கங்க எல் கே ஜி பசங்களுக்கு இவ்ளோ குடுத்தா எப்டியா ஹலோ
நா படிக்கு போதெல்லா அவ்ளோ இல்ல அது வரிக்கு சந்தோஷோ
ம் ஒரு நாளிக்கி ஒண்ணு குடுத்தா ஓகே இவ்ளோ குடுத்தாங்கன்னா எப்டி படிக்கிறதா அது மட்டு இல்லாம தேர்டீன்த் கம்மிங் வர தேர்ட்டீன்திலர்ந்து திங்ககிழமலர்ந்து அவனுக்கு வந்து எக்ஸாம் மிட்டம்
ஓ இந்த கிளாஸ்லே மிட்டம் வேறயா
ஆமா ஃபஸ்ட்டு மிட்டமா இப்ப மண்டே வந்து பர்ஸ்ட்டு மீட்ட இது தமிழு ஓரளு வந்து அப்புற வந்து இன்னொன்னு எதோ அ ரைம்ஸு டியூஸ்டே வந்து இங்கிலீஷ் ஓரளு ரைம்ஸு வெனஸ்டே வந்து மேக்ஸு ஓரளு ஜிகே தேர்ஸ்டே வந்து ஆ ஸ்டோரி ரீடிங்கு கான்வ கான்வகேஷன்னு அ அப்புற வந்து ஃபிரைடே வந்து ட்ராயிங்கு
ம்
இதெல்லா சொல்லி குடுத்துருக்காங்கக மிஸ்சுங்க ஏ மனசாச்சி இருக்கா ஏதாவது இந்த குட்டி பசங்களுக்கு வந்து இந்த மாரிலா ஹோம் ஒர்க் வச்சிட்ருந்தா
அப்புற எப்டிங்கோ ஃபியூச்சர்ல படிப்பா
படிக்கிலாங்க இப்பதாங்க அவனுக்கிந்த ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏதோ தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ரைம்ஸ் வேனா ஓகே தெரியாத ரைம்ஸ் சொல்லிகுடு கிற சொல்லுங்க படிங்க ஜேக் அன் ஜிம்ல நம்ப நாம்பிளே படிக்கு போது யூகேஜில தா படிச்சிருப்போ
உம்
ஜேக் இன் ஜில் வெண்ட் ஆப் தி ஹில்னா அவனே வந்து படிக்கவு மாட்டேங்கிறா அது கரெட்டாவே பிரொனோன்ஸே அவனுக்கு வரமாட்டேங்குது இதே ஜானி ஜானி சொல்லி படினா அது கர்டா சொல்லுவா டிங்கள் டிங்கங்னா சொல்லுவாங்க சின்ன ப சங்க அத் தா ஸ்டாடிங்கே கத்துப்பாங்க அம்டி டம்டி எல்லா அதுதா ஸ்டார்ட்டிங்ல கட்டுப்பாங்க எடுத்த உன்னே ஜாக்கென் ஜில் படினா யார் படிப்பா
வேற வழி இல்ல நீங்க அப் சொல்லி குட்த்துதா ஆகுணு
ம் அதா இங்க சொல்லி குடுத்துட்டு இருந்தங்க எப்போ விடலான்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க அவ
உங்க பொண்ணா கத்துறது
அ ஆ அவளுக்கு என்னங்க வேல இருக்கு அவளுக்கு வேல சுட்டிட்டு வன்டா இப்ப போயிட்டு மசூதிடர போய்ட்டு தொழ்திட்டு வன்டா
ம் குட் கேர்ள்
அவளோ வந்து தம்பி அண்ணனு ரெண்டு பேருமே அண்ண தம் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே போயிட்டு தொழுதுட்டு வந்திருக்கு இவ வேற மத்யான தூங்கல இவன விட்ட தூங்க வெக்கணு வேற சாப்பிட வச்சு துங்க வெக்கணு இதே அலயா போச்சுங்க எனக்கு அவுடிங்ல பேய்ர்ச்சு கால்ல எஞ்சிகிணு வேல செய்யணு இவுங்ளுக் சாப்பாடு ஊட்டி வுட்டு இவ வேற ஸ்கூலுக்குங்க பாதி தூரோ போனதுக்கு அப்புறந்தா அழுவவே நிற்த்துறா இல்லனா அப்டி அழுவுறா கால கைய எல்லா வந்து போட்டுக்கிட்டு கச கச கசக்கதுன்னு இது கீழ உருண்டு பெரண்டு அழுவ்றா ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு அப்புற பாதி தூரோ கூட்டு போனா நன்னிமா அழ மாட்டே நா ஸ்கூலுக்கு போறே அப்டின் சொல்ட்டு பாய் சொல்ட்டு முத்தோ குடுத்துர்லா போற ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூம் இதுதா என்னோட்து கொண்டு போய் விடுன் சொல்றா கரட்டா மிஸ்ஸு கிட்ட போயிட்டு குட் மார்னிங் மிஸ்சுன் சொல்ட்டு போய் பேக குடுக்குறா
உஷாராதா இருக்கா
பாதி தூரோ வரைக்கு என்னோட உயிர வாங்குறாங்க
இல்ல பசங்க சின்ன பசங்கனா அப்டிதா அதெல்லா அவளு சைட்ல பேசுரா உ ஆனு
க் ம் இவ ரொம்ப இன்னு ரொம் இப்போ வருங்க ஒரு விஷ்யத்த இனி வந்து இது பண்ணவே விட மாட்டா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இவ எங்யு போய் நிக்க விட மாட்டேங்குர உக்கார விட உக்காந்துட்ருந்தா உட்க்கா கம்முன்னு இருக்கா இல்லன்னா நில்லு தூக்கிட்டு போ எங்னா தூக்கிட்டே சுத்துன்னு சொல்றாங்க எவ்ளோ தாங்க தூக்கிட்டு சுத்துறது நானு
நீங்க நீங்களு ஒரு கொழந்தைய பெத்துட்டு தூக்கிட்டே சுத்து இல்லன்னா அழுதுகிட்டே இருப்பேன் சொன்னா தெரிய வருங்க ம்
எல்லா வேலையு முடின்சா
இல்லென்னா வந்து கொஞ்ச நேரோ வந்து இவள கண்டுக்லனா நேர ரோடுக்கு பொய்றாங்க என்னத்த சொல்றது கேட்டு தொறந்திருந்தா ரோடுக்கு பெய்றா கதவு தொறந்திருந்தா இவள புடிச்சு இழுத்துட்டு வர்றதுக்குள்ளயே எனக்கு போது போதுனு ஆய்ருது இப்பெல்லா
விட்டு பொய்ருக்கு அ பத்ரமா பாத்துகோ
ம் ஐய்யோ ஐய்யோ இல்லன்னா கீழ ஏதாவ்து இருாந்தா எடுத்து வாய்ல போட்டுக்குறா என்ன சொல்றதுன்னே தெரியமாட்டேங்குதுங்க இல்லலன்னா ரெண்டுமே அடிச்சுக்குதுங்க ஒன்னோட ஒண்ணு அடிச்சுக்குதுங்க
அதுவு பிரச்சன இல்ல அட்சுட்டாழு வீட்ல இருக்காங்கல்ல அதுவரைக்கு சந்தோஷோ
ம் இவள புடிச்சு உள்ள போட்றதே செரியா இருக்கு எனக்கு இப்போ புடிச்சு உள்ள ஜெயில்ல போடுங்க மாரி இருக்கு எனக்கு இப்போ
என்ன சமச்சீங்க
நா இன்னைக்கு லெமன் ரைஸு வாழத்தண்டு கூட்டுங்க
வாழத்தண்டா
ம் அத்தோட முறுக்கு காமினேஷன் ஒரு மாறியாதா இருக்கு என்ன பண்றது தலையெலுத்து அந்த மாறிதா தா இருக்கு
ம் சாப்டதுல அதுதா
ம் சஞ்சுட்டோ சாப்ட்டுட்டோ இப்ப நைட்டுக்கு வந்து தோசையோ இட்லியோ ஏதாவ்து ஒண்ணு போட்டு வச்சா வேல முடிஞ்சுரு கூட கொஞ்சோ சட்னி செய்யணு
நீ டெய்லி இப்டியா
பின்ன என்னங்க டெய்லியுமா நா வெல்லந்து வாங்கி சாப்ட முடியு ம்
கரெக்டு தா லாஜிக்
ச்சேரி வாரத்துல மாசத்துல ரெண்டு தடவயாது வாங்கி சாப்புலா அதுகூட நடக்காது இங்க
அப்றோ எப்டி உங்களுக்கு ட்ரிப்பெலா போச்சு ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க எங்கெல்லா போனீங்க என்னல்லா பண்ணீங்க
நா சொல்ற மாரி இல்லிங்க இங்க சொல்லவு முடியாது என்னால அ அ இருக்கு ஆனா சொல்ல முடியாது எல்லாமே இருக்கு ஆனா சொல்ல முடியாத் இங்க சொல்ல முடியாத் ம்
அ ரசட்ரேஷன் சரியில்ல
ம்
ஓகே அன்டஸ்டு
ஐ என்ஜாய்டு நல்லா என்ஜாய் பண்ணோ நாங்க நல்லா ஹாப்பியா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பியா இருந்தே
ம்
ஒரு ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆச்சுன் சொல்லுவாங்கள ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரீம்பில் ஃபுல்ஃபில் ஆச்சுனு அது ஆச்சு
ம் சந்தோசோ
ம்
பசங்கள சமத்தா இருந்தாங்களா
ஆ எதோ கொஞ்ச நேரந்தா அழுதா பெரியவே அப்புறமா கம்முனு ஆய்ட்டா பொண்ணு கொஞ்ச நேர அழுதா கார ஸ்டாட் பண்ண ஒன்ன அவளுக்கு எங்கருந்தா தூக்க வர்துன் தெர்ல சும்மா விழு விழுன் தூங்குறா
உங்களுக்கு வேல மிச்சோ இல்லங்க
ஓகேங்க
நானே சொல்றே டென் மினிட்ஸ் ஆனா
ம் ம் அப்றங் ஆமாங்க ம் நாட்டி பட் அவ ஏந்தப்ப பாத் அவ வந்து ஒன்னு சொல்றதுக்கில்லேங்க அப்பறோ ம் முடிஞ்சுர்ச்சா வேல
செரிங்க டென் மினிட்ஸ் ஆய்ச்சுங்க
ஆ ஓகே